வணக்கம் தோழி
க்கம் தோழி
ஆ நல்லாருக்கீங்ளா ம்
ஃபிட்டிலா ஆச்சா
ஆ ஆச்சு தோழி
இன்னிக்கு என்ன தலைப்பு பத்தி நம்ம தொரந்து பேசுவோம் தோழி இன்னிக்கு என்ன தலைப்பு பத்தி நம்ம பேசுவோ
நம்ம அந்த காலத்து வெளையாட்ட பத்தியு இந்த காலத்து ல என்ன வெளையாட்றாங்கன்றத பத்தியு பேச
நிச்சியமா தோழி நிச்சயமா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெரும்பாலும் அ மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து வெளில மைதானத்துக்கு போய் வெளையாடக்கூட அந்த ஆரோக்கியமான ஒரு வெளையாட்டு பழக்கங்கள் வந்து இருந்தது ஆ அ மட் டை பந்து அல்லது சதுரங்கம் செஸ்ஸு அல்லது ஓ டி‌ வெளையாட்ற து அந்த மாதிரி நெறைய உ டல் ஆரோக்கியத்த மையமா வெச்சு நெறைய விளையாட்டுக்கள் வந்து இருந்தது தோழி ஆனா இந்த கால த்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கைபேசில வெளயாட்றது கார்ட்டூன் பாக்குறது அதுல கேம்ஸ் வெளயார்றது அப்டிங்கிற மாதிரி இருக்கும் போது அவர்களுடைய கண் பார்வை மற்றும் அவர்களுடைய மூளை திறன் வந்து நிச்சயமாவே வந்து கொறஞ்சிருக்குனுதா சொல்லனு தோழி அத பத்தி உங்ளுடைய கரு த்துக்ள
ஆ அதே மா அந்த காலத்துல வந்து வீட்டுக் குள்ளயே விளையாடுவாங்க பெண்கள் பல்லாங்குழி அப்புறோம் னா அந்த அஞ்சு கல்லு விளையாடுறது அப்புறம் சோழில விளையாட்றது அப்புறோம் ஆடு புலி ஆட்டம் விளையாட்றது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் லேடிஸ் வந்து அந்த காலத்துல விளையாட்டுகள் இருந்தது ஆம்பள பசங்களுக்கு மட்டும் வெளில போயி கிரிக்கெட் விளையாடுவாங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க அப்றோம் கூடைப்பந்து விளையாடுவாங்க அதெல்லாம் வந்து அவுங்கல்லாம் வெளியில போய் விளையாடுவாங்க அப்றோம் ஆ சைக்கிள் பழகுவாங்க வா க்கிங் போவாங்க இந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது ஆனா இந்த காலத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கு இப்ப வந்து ஒரு வயசு குழந்தைக்கு ஃபோன்னுல அந்த டோரா பூஜ்ஜி பாட்டு போட்டாதான் சாப்பிட்றேங்கிறது ஆ சின்ன வயசுலேயே கொழந்தைங்க இப்ப வந்து ஃபோன கையில கொடுத்து அவ்ளோ கெட்ட வழக்கம் இவுங்க வேல ஆகணும்ன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஃபோன கொடுத்துர வேண்டியது ம் அந்த குழந்தைய அந்த குழந்தைய வந்து ட்டிசமா ஆகாம இருக்கற்துக்கு ஏன் ஏன் ஆகாமருக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷோம் கழிச்சு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கு மூல வளர்ச்சியே இல்லங்கன்னுவாங்க இதெல்லாம் நாம்பளே வந்து நாகரிகத்த கொடுத்துப் குழந்தைங்கள கெடுக்குறோம்
நிச்சியமா தோழி அதே மாதிரி வந்து சொல்
நறைய குழந்தைங்க படிக் கிறதுக்கு யூஸ் பண்றத விட பலதரப்பட்ட விஷ்யங்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க மொபைல்ல
நிச்சியமா தோழி நிச்சியமா
அம்மா பாத்தா திட்டுவாங்களோ அப்பா பாத்தா திட்டுவாங்களோ அந்த பயத்துலதான் தப்பு பண்றாங்க ஃபோன ஃபோனா யூஸ் பண்ணுங்க அதுக்கு முக்கியமான விஷியங்கள மா நாங்க வர்த்துக்கு லேட் ஆகும் படிச்சின்னு இருக்கோம் பத்ரமா வந்துடுறோம் ஒரு ஆட்டோ புடிச்சின்னு வந்துடுறோம் பயப்படாதிங்க ரெண்டு மூணு ப்ரெண்ட்ஸாதான் இங்க இருக்கோம் அப்படி சொல்லுங்க
அதாவது தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தறது காட்டிலும் அதுல வந்து தவறான பாதை க்கி பயன்படுத்துறது தான் வந்து ட்டு அது இன்னைக்கு அதி கமாயிருச்சி ஆ இன்னைக் கீவந்து பாத்திங்கன அப்டினா தெரியாத நம்பர் அறிமுகம் இல்லாத நபர் அவர் நல்லவங் களா கெட்டவங்களா அதலாம் வந்து தெரியறது இல்ல பெற்றோர்களும் தங்களு நறைய வேலை பழு காரணமாக குழந்தைகள் வந்து அந்த ஆன்லைல என்ன பண்றாங்க அப்டிங்கறத சில பெற்றோர்கள் வந்து கவனிக்க தவறிறாங்க அதன் மூலமா பின்னாடி ஏ தாவது ஒரு பெரிய ஆபத்து வரும்போதுதா பெற்றோர்களுக்கு தெரியவருது தன்னுடைய குழந்தை வந்து ஆன்லைன்ல ஒரு தவறான பாதையில வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதனால ப எந்த ஒரு புதிய சாதனத்தையும் பயன்படுத்துவது தப்பில்ல ஆனா அதை வந்து சரியான வகையில பயன்ப்படுதனும் அதே மாதி ரி ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய வீட்டில இருகக்கூடிய சிறியோர்களோ பெரியோர்களோ யாரா இருதாலும் செரி அவுங்க என்ன காரணதுக்காக அந்த கைபேசிய வந்து பயன்படுதுறாங்கங்கிறத நிச்சயம் வந்து ஆ கண்காணிக்கனும் அது வந்து சந்தேகபட்டு கண்காணிக்கிறது கெடையாது தேவையில்லாத எந்த ஒரு பிரசனையிலு போயி அவுங்க சிக்கிர கூடாது அப்பிடிங்றனால அந்த என்ன பாக்றோ பண்றோங்கிறது குடும்ப உறுபினர்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிறது நல்லது அப்பதா நாளைக்கி தாது நல்லது கெட்டது நடகுது அப்பிடினா ஓ இவங்க இதா இதுல இருந்தாங்க பண்ணாங்கிர ஒரு விழிபுணர்வாது குடுபத்தில இருக்கிற மற்ற உறவினர்களுக்கு வந்து உறுபினர்களுக்கு வந்து தெரிய வரு
இல்லிங்க நாம்ப அத தடுக்கலாமே ஆரம்பத்திலியே பாத்துட்டோன்னா இப் இது வேண்டா இது நல்லதுக்கு இல்ல இது வந்து மூளைய பாதிக்கு இதுல இந்த இதுல போகாதிங்கன் நம்ம தடுக் க்கலாமே விழிப்புணர்வு குடுக்கலாமே நீயா தி போயி அ கவுன்சிலிங் குடுத்து அதிலியு சரியாகாம மருந்து குடுத்து படிக்க வேண்டிய வயசுல மாதிரையா தின்னுட்டு மயங்கி கடக்கறதுக்கு எதுக்கு அந்த கைபேசி ஆபத்த குடுக்கறதோ ஒரு பொருள எதுக்கு நம்மளே வாங்கி குடுத்து ஆ வே என்னா சொல்றது நாமளே நம்ம கையில சூனியுயோ வச்சிக்கிற மாரி
நிச்சியமா தோழி தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு நல்லா படிச்சி முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போகிற வயசில தேவைப்படு நேரத்தில அது வாங்கி குடுத்தா வந்து ஆ போது தோழி அப்பிடி இல்ல அப்பிடின்னா அவுங்க தாய் தந்தையிரினுடைய கைபேசியே வந்து பயன்படுத்தலா
ம்
ட்டு கூடிய குழந்தைகளுக் க்கு வந்து நிச்சயம் அந்த கைபேசிங்கிறது ஒரு தேவையான பொருள் வந்து கிடையாது பாடோ ரிலேட்டடா தாது ஆ சந்தேக பாக்கணு கவனிக்கணுன்னா அது பெற்றோருடைய மொபைல்லயே வந்து அவுங்க வந்து பாக்கலா பாக்கும்போது பெற் ற்றோகளுக்கு தெரிய வரு அவுங்க இந் ஃபோன்ல இதுதா பாத்திருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்பிடிங்கறத அந்த கூகுள்ளியே வந்து நமக்கு தெரியு அந்த மாதிரி இருக்கிற இப்ப நிச்சியமா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பருவ காலத்தில் வரக்கூடிய பண பிரச்சனைகள்ல இருந்து அவுங்கள வந்து ஆ நம்மளே வந்து பாதுகாக்க க்க முடியும்
ம்
ஆ அந்த மாதிரி செய்வது வந்து ஒரு பாதுகாப்பான முறையில வந்து பயன்படுத்துங்க அது நிச்சியோ காலத்துக்கு நமக்கு ஒரு அ தோழியாவோ தோழனாவோ அந்த கைபேசி வந்து நிச்சியமா இருக் கும் தோழி அது ஆக்கப்பூர்வமா பயன்படுத் த்துதா வந்து இன்றைய சந்ததியருக்கு வந்து தெரிய வேண்டிய விஷ்யம்
ம்
அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கு நரம்பு மண்டலம் எல்லாம் ரொம்ப வந்து மெலிசா இப்பிடிதா இருக்கு நெறைய கதிர்கள் வர கூடிய இந்த கைபேசி அல்லது கணினிய வந்து சிறு வயது முதலே பயன்படுத்து போது அவர்களுடைய மூளை வளர்ச்சி குறைபாடு நரம்பு மண்டலம் பா பாதிக்கிறது அந்த மாதிரி மருத்துவ ரீதியான நெறைய அவலங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புண்டுன்னு நெறைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் வந்து நடத்ததா செய்யறாங்க ஆனாலு பெற்றோர்கள கிய நம்ம வந்து கவனமா இருந்து நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்த வந்து பாதுகாத்துக்க வேண்டியது நம் நம்மளுடைய கடமை
நிச்சியம் நிச்சியமா நல்ல விஷ்யோ ம் நாம் அந்த காலத்துல விளையாடின விளையா த்துகலில்லா நமக்கு ஒரு உடற்பயிற்சியாவே இருந்தது நாங்கல்லா ஸ்கிப்பிங் விளையாடி இருக்கோ அப்புறோ த ப தாண்டுதல் விளையாடி இருக்கோ இ பாண்டினு ஒண்ணு விளையாடி இருக்கோ கல்லு போட்டுட்டு அங்கங்க ஒரு கால்ல குதிக்கிணு அந்த மாரில்லா இதெல்லா வந்து நம்ம உடல்களுக்கு வந்து ஒரு நல்ல உடற்பயிற்சியா இருந்தது இப்ப எல்லாமே வந்து உக்காந்த எடத் த்தல பண்ணு போது ஒடம்பு சொன்ன பேச்ச கேட்கமாட் ரென்டி மசுல்ஸ்ஸோ அந்த நரம்போ எலும்போ பிளெக்சிஃபிளா வளையமாட்டேன்து
நிச்சயம்மா தோழி
இல்லனா உக்காந்து உக்காந்து என்னயிடறது நோய்தா வருது
நிச்சயமா தோழி நிச்சயமா
ப்பு போயிடறது மரத்து போயிடறது இதனால அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாத செயல்பாடே இல்லாம உட்காந்துன்டுருக்காங்க
நிச்சயமா தோழி அதனாலதா நம்ம அன்றாட செயல்பாடுகள்ல வந்து நமக்கு தேவையான உடல் பயிற்சி அல்லது குறைந்தது ஒரு நாளைக்கி அவுங்களுடைய வயதுக்கு தகுந்தார் போல ஐய்யாயிர டம் அல்லது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கால்கள் வந்து நடந்தாதா அந்த கால்களன்னுடைய தசை நாறுகள் வந்து ஆரோக்கியமா இருக் க்குமாமா அந்த மா ட்ரி விழிப்புணர்வோடு இருந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து கைபேசியிலதா அல்லது கனிணிலதா வேல அப்பிடின்னா குறைந்தது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தன்னுடைய உடல் உறுப்புகளுக்கு வந்து அச சிவுகள அ குடுக்கறது வழக்கமா வச் ச்சிக்கிறது வந்து இளைய தலைமுறை நியூசேரி மூத்த தலைமுறையிலு சே திரி நிச்சயமா ஒரு பாதுகாப்பான வளையத்துல வந்து வச்சிருக்கு
நிச்சிமா நிச்சிமா
அந்த விழிப்புணர்வு நிச்சியமா மக்களிடையே வந்து இருக்கணு தோழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல பயன்படுத்தக்கூடிய கிரெடிட் காடு மற்றும் டெபிட் காடு டு வந்துட்டு ஒரு குறிப் ப்பிட்ட அளவு வரைக்கி இருந்துச்சுன்னா அது எல்லாத் த்துக்குமே பாதுகாப்பானது
ஆமா
இப்ப கிரெடிட் காடுல எல்லா லோன் எடுத்தா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கு வட்டி கிடையாது ஆனா அதுவே ஒரு பழக்கமாகி ஆ ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பிடின்னா அது வட்டிக்கு வட்டி போட்டு அதுவு வந்து கிட்டத்தட்ட ஒரு கந்து வட்டி மா
ஆமா நாப்பது நாள் டைம் குடுக்குறாம அந்த நாப்பது நாள் குள்ள நீ அத கட்டடீனா இந்த வட்டியில இருந்து தப்பிச்சுக்கலா அது யார் தெரியுமா யூஸ் பண்ணனு லட்சத்துல சம்பாரிக்கிறாங்க பர
அ தோழி இது வந்து லட்ச சம்பாத்தியம் கம்மி சம்பாத்தியங்கறது வந்து ஒரு பக் க்கம் இருந்தாலுமே மே அதனுடைய பயன் பாட்டுக்கோ அல்லது அந் அதனுடைய பணோ இதுக்கோ அடிமையாகாம இருக்கணு தோழி நெறைய பேரு பாத் ட்டிங்கனா இந்த லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவங்கதா இத வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் வட்டி கட்டிட் ட்டு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாம வந்து போய் மாட்டிக்கிறாங்க இந்த நடைமுறையில போயே கந்துவட்டியில சிக்கறக்கு பதுவா ஆன்லைன்ல வந்து சிக்கிக்கிறாங்க நா முடிஞ்ச வரைக்கு பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்திடத்துல வந்து அந்த கடன்கள போய் சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கும் தோழி ஆ பணோ அதிகமா புலங்க ரோங்க நம்ப தா லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறோல நம்ம கட்டிர்லா அப் டிங்கிற ஒரு குருட் ட்டு தைரியத்துல அதுல வந்து போய் சிக்கிக்கிறாங்க அது வட்டிக்கு வட் வட்டி போட்டு மூணு மூணு பெர்சன்ட் நாலு பெர்சன்ட் அப்டின்னு சொல்லி அது அவங்கள மட்டு இல்லாம அவங்களுடைய குடும்பத்தையே வந் துஉ ஒரு அவல நிலைக் க்கி வந்து தள்ளிருது
உ உ கரெக்ட் தா
அதனால எப்பேற்பட்ட எந்த தரப்பினரா இருந்தாலு அத பத்தின விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிட்டு அத நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னா அத பேங்க்ல குடுத்துட்டு சரண்ட்ரு பண்ணிக்கிறது வந்து நல்லது தோழி தேவ் வ இல்லாத கடன்களுக்குள்ள போய் மாட்டிக் கொள்ளாம இருக்கிறதுக்கு அது வந்து நமக்
சிறந்த வழி உ கரெக்டு
நிச்சயமா அதே மாதிரி டெபிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்டின்னா லிமிட்டா ஒன்னு ரெண்டு அக்கௌண்ட் மட்டு வச்சுக்கிறது நல்லது தோழி ஏன்னா நறையா அக்கௌண்ட் வச் வக்கும் போது நிச்சயமா அது பராமரிக்க முடியாம அது வட்டிக்கு வங்கிக்கு நறைய பணம் இல வங்கி மூலமாவு நம்ம நறைய பணங்கள் வந்து இழக்க வேண்டிய சூ சூழ்நலை வந்துருது
உ உ
திரி இல்லாம ஏதோ ஒன்னு ரெண்டு டெபிட் கார்டு மட்டு நம்ம ஜிபே ஃபோன்பேல வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோ அப்படின்னா நம்ம தேவ இல்லாம பண்ணக்கூடிய செலவுகள் வந்து நிச்சயம்அ கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கு தோழி இன்னக்கி பல பயனுள்ள தகவல்கள வந்து பரு பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் அடுத்ததுல தொடர்ந்து பேசு
நன்றி தோழி நன்றி வணக்கம்